ம நல்லாருக்கீங்களா
அ நல்லா இருக்க தோழி
ம் என்ன பண்டீங்க
ம் ஆ சாப்ட்டே தோழி நம்ம தொடந்து பேசலாம் தோழி ம் சொல்லுங்
பேஸ்லா இது ம்படம் பத்தி என்ன பேசலா என்ன பட பேசலா நீங்க என்ன புது படோ பாத்துறீங்களா இப்போ
புன் படம் பாத்து
நானு பாத்துடே கருப்பன் படத்த அந்த படோ ஆனா நல்லா இருந்துது பஸ்ட ஆப் நல்லா இருந்துச்சு பின்னாடி லாஸ்ட்ல கொஞ்சோ ஃபாதி ஆஃப் கொஞ்சோ நல்லா இல்ல நீங்க என்ன சொல்றீங்க அது அது எப்டி இருஞ்சுன்றீங்க
எனக்கு ஓக்கேதா தோழி எனக் புடிச்சதா இருந்து ஆமா அவுங்க வந்து து சாமியா வக்கில் இட்னு வந்து வக்கீல் மூலி வர வேற மாரி பதினி கூடாது அப்டின்ற இருந்தது அதுக்கப்றோ இப்ப ஏ அ யாருக்கு தண்டனை நம்மளுக்கு கிடைக்குதோ நம்ம வந்து அ மத்தவங்க இதுவு நம்ம எதிர்பாக்காம மத்தவங்க காச வந்து நம்ம சுரண்டி சாப்டனு எதிர்பாக்காம அவுங்க குடுத்த காசுக்கு நம்ம வேல செஞ்சால லே எந்த தாண்டனயு நம்ளுக்கு கெடைக்க போறது இல்லல்ல புரியுதுங்களா அந்த ஒரு பொண்ணையு ஊர்ல வச்சுதானே நீங்க இந்த கடைக்கு வரணு இந்த இடத்துல வரணு இவ்ளோ பைசா குடுக்கணு அப்டின்னு சொல்லிதானே இது பண்ணாங்க எல்லா கேஸ்லயுமே இப்ப பொதுவா சொல்றே இப்ப வக்கீல் கிட்ட போறோ நம்ப ஒரு பைசா குடுக்கறோ நம்மளுக்கு நாயோ கெடைக்கணுனுதா நம்ம எது எதிர்பாப்போ அவுங்க என்ன எதிர்ப்பாங்க அவுங்க சைட்ல ஒரு ஒரு ஒரு ஒரு சில பேர் வந்து ஓகே பரவால்ல அவுங்க நம்ம கிட்ட நம்ம நாயமா காசு வாங் அதுக்காக அவுங்க கிட்ட ஜெய ஜெயிச்சு தரணு அப்டின்னு சொல்லி யோசிப்பாங்க உங்ககிட்ட எவ்ளோ அந்த பைசாவ நம்ம வாங்கிக்கலானுதானே யோசிப்பாங்க அதுக்கான ஒரு மாரி தா இருந் தோழி எனக்கு அந்த பணோ
ஆமா ஆமா ம் ம்
ம் எனக்கு அப்டிதா தோணுச்சு
ம்
தப்பு பண்ண யோசிக்கணும் அந்த மாதிரி இருந்தது
ஆமா ஆமா ஆனா இப்போ மலையாளம் போ ஸ்ரீடம்னு படம் பாத்தேன் ரொம்ப நல்லா இருந்தது
ஆ ஆ ஆ
ம் அந்த கதைய கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க எப்டி இருக்குமா அப்டின்ட்டு அதாவது ஒரு சின்ன பையன் தான் அப்பதான் ஏதோ எக்ஸாம் இது காலேஜ் முடிச்சுட்டு போலீஸ் வேலைக்கு வந்துருக்காரு அவனுக்கு வந்து போலீஸ் வேல வந்து புடிக்கல ஆனா அவுங்க அம்மா வந்து அது நீதான் செய்ய பன் போனும் இதுக்கு தான் போணும் அது எங்க அண்ணா அந்த மாதிரிதான் இருந்தாங்க அவுங்கள பண்ணி வாழனும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து அதுக்கு அனுப்ச்சிறாங்க அவுங்க பையன அதுக்கப்புறம் என்ன பண்றாங் வந்து அவனும் போயிறான் அவன் போய் அந்த ம் எந்த அந்த இடத்துல போலீஸ் தா இறங்கி டியூட்டிக்கு போன்னே எடுத்தொன்னே கொல தான் வந்துச்சி கொலனா போலீஸ் தான் கண்டுபிடிங்க யாரு பண்ணாங்க ஏது பண்ணாங்க என்ன ஏதுன்னு அவன் என்ன பண்றான் என்னாட நம்ம இந்த ஊருக்கு வந்தொனட கொலதா அதே அப்டின்னு அப்புற இன்னொ இது பன்னா இன்னொரு ககாடு நடக்குது தெரியும் அங்க போய் அதெல்லா அதா அதெல்லா டிடிஎஸ் ஆகாது அதுக்காக டிடிஎஸ் ஃபர்ஸ்டு இதே அவன கலக்ட் பண்ணல இன்னும் அதுக்கு வேற கலெக்ட் பண்ணும் சரியா அது முடிஞ்சோனே என்ன ஆகுது பேங்க்ல வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் எதோ ஒரு பேங்க்கு அங்க வந்து கொல நடந்தது இப்ப அவன் அதையும் கண்டுபிடிக்கணும் இப்ப அவன் வந்து யோசன பண்றா அவுங்க அம்மாட்ட சொல்றா அம்மா எனக்கு இந்த வேலையே பிடிக்கலாமா இந்த ஊருக்கு வந்தொன்னே கொல கொ இது அது மாதிரிதா நடக்குது கொள்ள அது மாதிரிதான் எனக்கு புடிக்கல நா வந்து வீட்டுக்கே வந்துறேன் வேற ஏதனா வேலை பாத்துக்குறேன் இல்ல நீ அதான் செய்யணும் என்ன கொண்டுவா போட்ருவாங்க உன்னய அப்டின்றாங்க
ஆ ஆ
ன்னா என்ன ஆகுது கடைசில உன் அப்ற இன்னொரு கொல நடக்குது அவன் அதே டென்ஷன்ல என்ன இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஏதுன் படிக்கிறா போயட்டு அது கண்டுபிடிச்சொன்னே என்ன ஆகுது இது ம் இது க கண்டுபிடிக்க நேரத்துல என்ன பண்றா அந்த கொல நடந்த இடத்துல இந்த போலீஸ்காரங்க இருக்குறாங் கூழ கூழ வருவாங்கல்ல போலீஸ்காரங்க அவனுக்கு கூட போலீஸ்காரங்க இருக்குறானுக இப்ப அவனுக்கு வந்து எங்க போனாலும் சாப்பிட சாப்புடுறதுக்குல்லா காசு தர மாட்டானுங்க ம் அந்த மெரட்டி வச்சுப் பானுங்க ஆனா இவன் என்ன பண்ணுவா அந்த இடத்த போனா காசு புது டோர் வா இல்ல நீங்க எடுததுக்குங்க அப்டின்ட்டு பிரச்சன வ ஆ எல்லா போலீஸ்காரும் சாப்புட்டு வருவாங்க
ஆ
காசு குடுக்க மாட்டாங்க இவ என்ன பண்ணா குத்துட்டு வந்துருவா எல்லாருக்கு சேத்து குத்துட்டு வந்துருவோ அதே போல லேடி போலீஸு இருங்கிறாங்க
ஆ ஆ
அ லேடி போலீஸ்க்கு வந்து கராத்தேல்லா நல்லா தெரியும்
ஆ ஆ
அந்த ரேடி போலீஸ் அப்ற அந்த ரௌடி வந்து கொஞ்ச பாக்கத்துக்கு ஹேன்சமா இருக் போன கொஞ்சம் நல்லா அழகா அதுக்கு கேக்கும் அந்த இவுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குவாங்க
ஆ ஆ ஆ
ஆகல அப்டின்னுவா அவ என்ன பண்ணுவா அவன லவ் பண்ற மாரி நடிக்குவா
ஆ ஆ ஆ
அதுக்கப்பறம் என்ன நடக்குது இவன் கண்டுபிச்சிறா ஒவ்வொன்னும் அப்டியே போயிட்டே கொல கொல நடக்க போது என்ன பண்றாங்க இதெல்லா எப்டி நடக்குது ஏது நடக்குது ஏன்னா தடங்களுக்குதான் பாக்குறோம் அப்புறோ பாத்தா அந்த கொல நடந்ச்சில அங்க வந்து சி சி டி வி கேமரார்க்கூ
ஆ
அந்த சி சி டி வி கேமராவ போய் இவங்க ஆ ஆ ஆஃப் அது உ கொல பண்ணம்போது சீ கொள்ள நடக் பேங்குல போய் கொள்ளடிக்கும் போது சி சி டி வி கேமராவை போய் மறைச்சிட்டுதான எடுக்குவாங்க
ஆ சொல்லு
என்னத்துல
அ
இந்த கார்லலா சைலன்ஸெல்ல வருல்ல போலீஸ் கார்லா
ஆமா ம்
அந்த ஆஃப்பாய் ஆஃபாயெரியுமே கலர் கலரா அதவ் அது வந்து அந்தய் அந்த இது வந்து அங்க தெரிஞ்சிர்து அவங்கள்க்கு
ஆ ஆ
ஏன்னா இவங்க கார்ல தா போய் கொள்ள அடிச்சுக்கிறாங்க போலீஸ்காரங்க இவ கூடக்கிறவங்களே அந்த இதுவு கண்டுபிடிச்சிரலா அப்போ நீங்க தா இவங்கதா பண்ணிக்கிறாங்க ஏனா போலீஸ் இதுதா வருது இந்த ஊர்ல இவங்கதா இவங்கதா போலீஸு அப்டீன்னு
அ அ
அப்பறம் ஒவ்வொன்னா கண்டுபிச்சுடுவான் இல்ல இவங்கான் பண்ணா போலீஸ்காரங்கதான் கொல பண்ணதும் இவனுங்க எல்லா பண்ணது இவதா நம்ம கூடவே வந்து நடிக்கிறானுங்க அப்டின்ட்டு
ஆஹ்
பசீல் எல்லா கண்டுபிடிது என்ன பண்றா இவனேவே கொல பண்ண பாக்குறா யாரு போலீஸ்காரனுங்க
அ அ
நா எப்டி உங்களை சும்மா விட மாட்டே அப்டின்ட்டு போறா அவங்க உடமாட்டாங்க போலீஸ்காரங்க எல்லாமே இவன போட்டு அடிக்குவாங்க அவ எல்லாரையு அடிச்ட்டு வெளியப் போம்போது அந்த லேடி போலீஸ் சொன்னல்ல கராத்தே
ஆஹா
அது அது வந்து இவங்கிட்ட ஃபைட் பண்ணுது
ஆ
ம் நு எங்க போற தப்பிச்சி போறையா எங்கள எங்கவே மாட்டிவுட போறையா அப்
அ அ அ
அந்த மாரி
ம்
அது அவ்வளோ அப்பறம் என்னாச்சு அந்த மாரி எல்லா பண்ணிருக்காங்க அப்பறம் கரெக்டா தர அத இதுவே கண்டுபிச்சிறோம் அப்பறம் என்னாச்சு இவன காப்பாத்துக்கு இன்னும் அவங்களுக்கு மேல அதிகாரி எல்லா வராங்க
ஆஹ்
வாயே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரிது இந்த மாரி இன்டவுரவுங்க வந்து காப்பாத்திர்றாங்க இவ்ளோதா அந் ப படமே ஆனா பாவது வின் நல்லாய் மூணு மண் நேரோ இழுத்துனு போவாங்க நல்லா இருக்கு அது கொஞ்ச கொஞ்சமா வில்லேஜி கத மாரி ஃபுல்லா அந்த கேரளாங்கலைலா இருக்குள்ள
ஆமாங்க தோழி
அந்த மாரிதா இருக்
ஆ சரிங்க தோழி இல்ல தோழி அ கேரளாவால வந்து என இண்ணெ அதா ஃபேமஸுன்றாங்க தோழி எண்ணெ அதுக்கப்றோ
என்னல்லா இருக்கு ஆனா எனக்கென்னமோ அங்க வேறெது ஃபேமஸா தெர்ல அங்க நாங்க இப்ப லேட்டஸ் ச போயிருந்தோ
ம் ஆ வயல்நாடு ஒரு படங்கூட எடுத்தானே விஜய் சேது
ஆ படம் பட எட்தாங்க இப்பதா ஒரு ரீசண்டா நா கூட பாத்தே அந்த படம் பேரு என்னவோ அதுவு ஒரு அதுவு இல்லாம
ஆ
இந்த வயநாட்ல வந்து ம் நெலச்சரிவு ஏற்பட்டது ஒரு ரெண்டு வர்ஷ முன்னாடி அந் அந்த எடத்துக்குலா நாங்க போயிட்டு வந்தோ இப்போ
ஆ ஆ
அங்க வந்து நிலச்சரிவு ஏற்ப்பட்டது அது ஃபுல்லா அந்த ஊரே அடையாளமே இல்லாம ஊர் மாரியே தெர்ல அது ஒரு ஆமா ஆ அங்க இருக்கிற கோவில் கூட அங்க அடையாள தெர்ல்னா பாத்துக்குங்க
ஆ அவ்ளோ நிலசரிவாயிருச்சு
தெரி வேகமா
ஆ ஆ ஆ
ஃபுல்லா அப்டியே எல்லா பரப்பி பரப்பி வுட்டு மட்டு வெச்சுக்குறாங்க அவ்ளோதா நாங்க அத தாண்டிதா அந்த கண்ணாடி பாலல்ல அதுக் போத்திட் போனோ அங்க போய் நின்னு அங் கு அங்க வந்து எங்கள வந்து ஜீப் கூட்டுப் போகு கண்ணாடி பாலத்துக்கு
ஆ ஆ
ம் ம் அந்த மார்லா அந்த மார்லா கொஞ்ச அந்த ஊர்ல பாத் பாத்தோ அங்க வந்து என்ன வந்து இருக்கு கடையு இல்ல பேமஸ் சின்ன பொண்ணு ரொம்ப தெர்ல நற நாங்க வந்து வந்து நாங்க ஹோட்டல சாப்ட கூட இல்ல ஹோட்டல்லா நல்லாவே இருக்காதுன்ட்டு சாப்ட கூட இல்ல
சரி எண்ணெ கூட அவுங்க வந்து ஆயில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா தேங்க எண்ணெதா யூஸ் பண்ணுவாங்க தோழி அங்க இருக்றவங்க
சொல்லுவாங்க ஆனா நாங்க அங்க யூஸ் பண்ணபே சாப்டவே இல்லியே எங்கியுமே
அதா கேரளால கேரளான்ல இருந்து இங்க வந்தாலே அவுங்களுக்கு வந்து நம்ம அவுங்க என்ன தேங்காய் என்னைல சமைச்சாதான் அவுங்ளுக்கு புடிக்கு அது இல்லாம அரிசி வந்து நம்ம சிறு சின்னதா சின்னதா பாத்து செய்யறோ பாத்திங்ளா அந்த மாரிலா இல்ல அ அவுங்ளுக்கு அதா இந்த இட்லி அரிசின்னு சொல்லுவோ பாருங்க அந்த மாரி மோட்டா மோட்டானா இருந்தாதா அவுங்ளுக்கு புடிக்குமா அத அவுங்ளுக்கு சாப் ப்டே பழக்கமானதுனால அந்த அரிசி தா புடிக்கு ட்டு ஒரு பாப்பா வந்தா இங்க வந்து வந்துர்ந்தா ஒரு ஹாஸ்டலுக்கு வந்துர்ந்தா அவ சொன்ன அ சொல்லு போதுதா அக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி புடிக்குக்கா எனக்கு இந்த அரிசிலா சாபபுட்றதே எனக்கு புடிக்கல அப்டின்னு சொல்ட்டு எகிட்ட சொன்னா அப்டியாமா அப்டின்னா ஆயள் கூட அந்த எண்ணைல தாளிச்சாதா எங்ளுக்கு புடிக்கு அதையே சாப்ட்டு இத வந்து சாப்புட்ணுனு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு
ம் ஆமா அங்க அந்த மாதிரி அரிசிதான் நெறைய இடத்துல இருக்கு நாங்க அங்க வந்து நம்ப
சமைக்கிறதும் வந்து நல்லது தாங்க ஏ ஏ எதனாலன்னா நம்ம இப்போ நம்ம வந்து வாயில ஒரு புண்ணு இருந்தாலே தேங்கா எண்ண தேய்ங்க சரியா போயிடும்ன்னு சொல்றோ நம்ப
ஆமா
இப்ப வயித்து உள்ள எவ்வளோ புண்ணு இருக்கும் நம்ம இப்போ ஒரு ஆப்ரேஷனே பண்றாங்க நம்மளுக்கு இல்ல அதிகமா ச நம்ப சாப்டாம இருக்கறதுனால டைமிங் சாப்பில்லனாலு அல்சர் வரு இப்ப அதனால இப்ப அந்த எண்ணெய தாழிச்சு சாப்டா நல்லாதான இருக்கு தேங்கா பால் தேங்கா பாலு குடிங்க உங்களுக்கு வயித்ல இருந்த புண்ணு கூட ஆறிடுன் சொல்றாங்க மேக்சிம அந்த மாரி கூட குடிக்கலா தோழி தேங்கா பால அரைச்சி அதுல ஒரு ஏலக்கா போட்டு அந்த இட்லி த இடியாப்போ அப்புறோ வந்து கொழந்தைங்களுக்குலா இப்ப இட்லிக்கே குடுக்குறாங்க அத தேங்கா பாலு இடியாப்போ இட்லி அதுக்கப்றோ ஆப்போ அதுக்குலா வந்து தேங்கா பாலு குடுக்குறது நல்லார்க்கு நம்ம வயித்ல இருக்கற புண்னு ஆறு
இல்ல வீட்ல அந்த மாதிரிதா சாப்டுவோ ஆப்பத்துக்கு அப்றோ அந்த இடியாப்பத்துக்கு அதுக்கெல்லா தேங்கா பால்தா
ம் அதெல்லா சாப்றது நல்லது வயித்ல இருக்ற புன் ஆறு வாய் துர்நாற்ற போமா அதெல்லா நா கேள்விப்பட்ருக்கே வாய் துர்நாற் துர்நாற்ற வருதுன்னா வயித்ல புண்ணு இருந்தாதா வாய் துர்நாற்றோ ம்
சும்மாவே போட்டு மிக்சில அடிச்சி ஒரு ஏலக்காவ போட்டு அது சக்கரலா போட மாட்டோ சும்மாவே அப்டியே குடிச்சிகிது அந்த மாரி அது வந்து வெய்ட் கொறைக்கிறதுக்கு கொஞ்சோ
அரைக்கும்போதோ நம்ம தேங்கா ஒடக்கிறோ பாத்தீங்களா அந்த தண்ணி ஊத்தி அரைச்சா இன்னு டேஸ்டா இருக்குன்றாங்க
நமக்கு அன்னாத்துக்கு கெடைக்காது அந்த தண்ணி
இப்ப இல்ல தோழி இப்ப நம்ம தேங்கா ஒடைக்கிறோ பாத்தீங்களா ஒரு டைமு இப்ப அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றாங்க அரைக்கிறதுக்கு அந்த தண்ணிய யூஸ் பண்ணிக்கலா இப்ப ஒரு சில பேர் குடிப்போ ஒரு சில பேர் குடிக்க மாட்டாங்க தேங்கா ஒடைக்கும்போது வேஸ்ட்டுதா பண்ணிடுவாங்க அந்த தண்ணிய
ம்
ஒடைக்கு ஒரு தேங்காய் எடுத்து முழுசா ஒடைக்கிறோனா அந்த தண்ணி வேஸ்டாதானே போய்டு அதையே புடிச்சி வ ச்ச அத அரைக்கும்போது யூஸ் பண்ணா இன்னோ இதுவா பெனிஃபிட்டா இருக்கு சொல்றாங்க தோழி
ஆமாமா
ம் செரிங்க தோழி நம்மளுக்கு குடுத்த நேர முடிஞ்சிச்சி நம்ம திரும்ப கால் பண்லா தோழி திரும்பவு பேசலா தோழி நன்றி தோழி
ஆ நன்றி நன்றி